அலோ ஒன்
ம் வணக்கம் தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இல்ல தோழி
நீங்க பேசுறது சம்டைம்ஸ் ரொம்ப வாய்ஸ் ஸ்லோவா போயிட்டு திருப்பி மேல வருது
கேக்குதா இப்ப கேக்குதா என்ன ஆச்சுன் தெர்லையே எ ஃபோனுக்கு
இல்ல நீங்க கரெக்டா வாய்கிட் கிட்ட வெச்சு ஃபோன் பேசுனீங்கன்னா அப்டி கேக்காது
ம் சேரி ஓக்கே இப்டியே வெச்சு பேசுற
ம் ஓக்கே ஓ
ம்
நீங்க எப்டி பிரியாணி பண்ணுவீங்க அ நா சமப்ப ஆனா என்னோட சிக் சிக்கன் பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்காது தம் பிரியாணி நல்லா இருக்கு ஆனா குக்கர்ல வெச்சா எனக்கு இப்பெல்லா பிரியாணி பிடிகிறதே இல்ல ஏன் தெர்ல
ம் ம் என்ன மிஸ்டேக் பண்றீங்க
எனக்கு தெரில ஆனா வந்துட்டு பிரியாணி குக்கர்ல வெச்சா எனக்கு அந்த பிளேவர் புடிக்க மாட்டேங்குது எ வீட்ல இருக்கறவங்கலா சாப்புறாங்கல்ல நல்லா இருக்குன் சொல்றாங்க ஆனா எனக்கு புடி கல ஏன் தெர்ல
ம் நம்ம சமையல் நமக்கே புடிக்க மாட்டேது நா குக்கர்லயு வெப்ப தம்மு போடுவ எல்லாமே நல்லாதா இருக்கு அவசரத்துக்கு குக் குக்கர்ல வெச்சுருவோ ஏனா காலைல நேரத்துல கொழந்தைங்களுக்கெல்லா குடுத்து அனுப்புறதா இருந்தா வந்து நா இதுல பண்ணிட்டுருக்க முடியாது பாத்தரத்துல தம் போட் ட்டு அதனால ஃப்ரீயா இருக்கும் போது வந்து தம் போடுவோ இல்லன்னா குக்கர்ல வெச்சுருவ
ம் ஆனா எனக்கு வந்துட்டு இந்த தம் போர்ற பிரியாணி எல்லாம் கொஞ்சோ எப்டி சொல்றது ஸ்பைசஸ்லா கொஞ்சோ கம்மியா போட்டு ஒரப்பெல்லா கம்மியா போ ட்டு நார்மலா நல்லா இருக் ஓ அது கூட கொழம்பு நம்ம காம்போ பண்ணி சாப்புற மாதிரி வெச்சாலு நல்லா இருக்கு
ம்
உங்களுக்கு எப்டி நல்லா காரமா இருந்தா பிரியாணி புடிக்குமா இல்ல லைட்டா இருக்கணுமா
ஓரளவுக்கு நார்மல் இதுல இருந்தாதா பிரியாணியோட டேஸ்ட் தெரியு ரொம்போ காரமா இருந்துதுன்னா அந்த காரத்திலயே அந்த டேஸ்ட்டெல்லா போயிரு சோ வந்து ஆ பிரியாணி வந்து சூடவுலா ரொம்ப சூடால்லா சாப்ப
இருக்க கூடாது அது நல்லா
ஆற வச்சு சாப்டனு அதே மாரி பிரி நீ இன்னிக்கு செஞ்சு நாளைக் சாப்டாத செம டேஸ்டா இருக்கு கரெக்ட் சாப்டா பிரியாணி கூட வந்து சைடிஷ் வந்து சில்லி சிக்கன் சூப்பரா இருக்கு கிரேவி எல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடறத வெருமன பிரியாணி சாப்ட்டாதா அதோட டேஸ்டே தெரியு
ஆனா நீங்க வேணா பிரெட் ஜாம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு பிரியாணி கூட
ஆ நா கடையில வாங்கு போது இந்த ஹைதராபாத் சிக்கன் அங்கல்லா வாங்கும் போது வந்து ஓகே ஹ பிரெட் ஜாம் அது கூட செட் ஆகு சீரக சம்பா பிரியாணிக்கெலா எதுவுமே வேண்டாங்க
பிரியாணி மட்டும் போதும்
ட்டும் போதுங்க அதுல இருக்க பீஸ் கூட வேண்டாங்க அந்த மாதிரி இருக்கும் ஹும்
நீங்க தா உண்மையான பிரியாணி லவ் வரோ
மட்டன் பிரியாணி நீங்க இந்த தலப்பாக்கட்டி அந்த மாரி எல்லா பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரில வந் நல்லா நல்லா ஜூஸியா நல்லாவே இருக்கு
உம் நா அதே மாதிரி வீட்லயே சூப்பரா பண்ணுவே ஜூசியா ஆ எனக்கு குவான்டிட்டி அங்க ரொம்ப கம்மியா இருக்கு
ஆமா ஆமா அது ரொம்ப கம்மியா தா இருக்கு நா ஒரு டைம் ட்ரை பண்ணியிருந் ந்த மட்டன் பிரியாணி செம்ம சூப்பரா‌ வந்திருந்துதுங்க
அது செம்ம சூப்பரா இருந்திருக்கு ஆனா குட்டியோண்டு குண்டால குடுத்துருப்பாங்களே
நோ நோ நா வீட்ல வீட்ல பண்ணே
ஆ வீட்ல பண்ணி
ஆ வீட்ல பண்ணும் போது அப்டியே அந்த மட்டன்னு அவ்ளோ சூப்பரா கிடைச்சதா அதனாலயோ என்னவோ தெர்ல செம்மையா வந்திருந்தது பிரியாணி வச்சு வச்சு சாப்ட்டேங்க திருப்தியா அய்யய்யோ ரொம்ப டெம்டாவுது
ஸ்ஸ் யாரு ஒங்களுக்கு பிரியாணி வாங்கி தர மாட்டாங்க நீங்ளே கடலே போய் பிரியாணி வாங்கி சாப்ருங்க
இன்னு ஒரு பிரியாணி தா ஆட்ரு போட்ற வேண்டியதா
பரவால்ல ஒங்களுக்கு ஆர்டரு போட்டா அங்க பக்கத்ல வந்துருமா டக்
ஆ நாங்க சிட்டிக்குள்ளதா இருக்கனால ந்துரு
நாலா ஆர்ரே போட முடியாது ஏ நா அவுட்டர் சைடு இருக்கிறதுனால நா ஆர்டரு போட்டா வராது எக்ஸ்ட்டா சார்ஜ் பண்ணுவாங்க இன்னா நா ஆடரே போட மாட்டே
ஆ இப்ப நெறைய இடத்துல வ வர ஆரம்பிச்சி வர ஆரம்பிச்சுச்சில்ல இனி அவுங்களுக்கு கெடச்சிடு
ம் ஆனா இப்பல்லா முதல்ல இருந்துச்சி அவைலபிளா ஆனா இப்போ அந்த மாரி இருக்குதுல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க கடைல போய் நம்ம சாப்புறதுக்கு டபுள் மடங்கு இருக்கு அப்ப யாராச்சு வாங்குவாங்களா
ஆமா ஆமா அதுவு கஷ்டம்மா இப்ப சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிச்சி சிலிண்டர் இதெல்லானால ரொம்ப ஜாஸ்தி ஆயிர்ச்சி
ம்
சுலா ஓரளவுக்கு ஓகேவாதாதுல்ல
ம் இப்போ ஒரு பிரியாணி நா வாங்குறதா அ போர் ஹண்ட்ரட் வந்துரு நா ஆர்டரு போட்டனா
செமையா செஞ்சி சாப்படலால்லா
ம் ஆமா நீங்க பிஷ் பிரியாணில்லா சாப்ட்டுருக்கீங்களா
நா பிரான் பிரியாணின்னு சாப்ட்டுருக்கே பிரியாணி எல்லா ட்ரை பண்ணது இல்ல
ம் எனக்கு ரொம்ப புடிக்கும் பிஷ் பிரியாணி
ம் என்னா செய்வீங்களா
ஆ நீ வீட்டுல செஞ்சது இல்ல இங்க யாரு அதெல்லா சாப்பிட மாட்டாங்க இவங்கல்லா வந்துட்டு பியோர் வெஜிடேரியன் மாரியே பண்ணுவாங்க நா அதெல்லா சமைக்கிறதுல்ல
ஆ
ஆ சமைக்க முடியு நம்ம வேணு நெனைச்சா அது செய்யலா
ஆ எப்பிடி பிரியாணி மாதியே செஞ்சிட்டு பிஷ் தனியா போடணுமா இல்ல அப்பிடியே அது கூடயே போட்டுக்கலாமா
பபிஷ்ஷ நல்லா ஃப்ரை பண்ணிதா போடுற மாதிரி இருக்கு ஏன்னா இல்ல நீங்க சுற மீன் அந்த மாரி போடுறீங்கன்னா வந்துட்டு அது முக்காவாசி வெந்ததுக்கு அப்புறோ லைட்டா பொறிச்சி அந்த மீன வந்து உள்ள போடணு அப்ப கரெக்ட்டா இருக்கு ஃப்ளேவர் இறங்கி
ஆ பொறிச்சி போட்டு தம் போட்டோனா அது உடஞ்சு போயிராதா
ஆ உடஞ்சில்லா போகாது அது என்னோட ஜம்முனு அது அப்பிடி செட் ஆயக்கு அதுலியே ஏ நம் முக்காவாசி ஆரிசிதா வேக வச் ச்சிருவோல்ல இது நம்ம காவாசியிலதான அந்த மீன பொறிச்சி உள்ள சேக்கறோ
ம் ம்
அதனால சூப்பரா இருக்கு நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இரால் பிரியாணி சாப்ட்ருக்கீங்களா
ஆ நா தாம் பிரியாணி வீட்டு்ல பண்ணுவ
எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம் இரால் வந்துட்டு டோம்மா நேரோ குக் பண்ணா அது ஹா
ஆமா ஆமா ஆமா ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது ஒரு த்ரீ போர் மினிட்ஸ் அது வெந்துரும் நல்லா
ம்
எனக்கு பிரான்னு பிரியாணி விட ரொம்ப புடிக்கிறது வந்து சில்லி தான் சூப்பரா இருக்கும் அ சில்லி போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும்
நீங்க சில்லி லவ்வரோ
ஆ சில்லி அ சில்லி எல்லாம் லவ்வர்லாம் கெடையாது எ
நான் சொல்ற மாதிரி ஒரு டைம் சில்லி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நான் எப்பவுமே அப்படித்தான் பண்ணுவேன் கொஞ்சம் தயிர் லெமன்னு போட்டு உப்பு போட்டு நல்லா கறியை பொரட்டி வச்சுக்குவேன்
ம்
அதுக்கப்புறம் அதுல வந்துட் வெறும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு வர மிளகாத்தூள் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளர் ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் வேற என்ன போடுவேன் அப்புறம் கறி மசாலா அப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அந்த இது போட்டுக்கலாம் சிக்கன் பொறிக்கிற இதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பொடி அது கொஞ்சமா போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃபுல்லா பெசஞ்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி பெசஞ்து வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க வச்சிட்டு அக் அது நல்லா பொறிச்சிட்டு நம்ம கேஸ் இருக்குல
ஆமா மா
அ ஒரு கரண்டிய இல்லன்னா ஒரு கத்தி வச்சு அத லைட்டா குத்தி விட்டுட்டு அந்த ஸ்மோக்கி பிளேவருக்காக லைட்டா கொஞ்சம் பிளாக் ஆற வரைக்கும் லைட்டா அந்த கேஸ் ஆன் பண்ணி வுட்டு அந்த கறி அதலயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சுடணும் அதுக்கப்பறம் அத எடுத்து வச்சு பிரியாணி கூட சாப்ட்டு பாருங்க இன்னும் சூப்பரா இருக்கும்
ம் ஐ வில் ட்ரை சிக்கன் மோஸ்லி இந்த மாதிரி மிச்சும் ஸ்மோக்கி இதெல்லாம் பண்ண மாட்டோம் இந்த தயிரி அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு ம் சில்லி பண்ணுவோம் மத்ததுக்கெல்லாம் தயிரெல்லாம் சேர்க்க மாட்டேன் நான் மீனுகெல்லாம் தயிரெல்லாம் ஊத்த மாட்டேன் சிக்கனுக்கு மட்டும் ஊத்துவேன்
ம் நானும் அப்படித்தான் மீனுக்கெல்லாம் தயிர் ஊத்த மாட்டேன் ஏன்னா எனக்கு மீன் வந்து நல்லா கொஞ்சொ கிரிஸ்பியா வேணு அதுனால நா தயிர் ஊத்த மாட்டே ஆன் நல்லாருக்கு தெரியுமா இந்த மாதிரி பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப புடிக்கு சிக்கன் பிரியாணி கூட வச்சு காம்போ போனா நல்லாருக்கு ஹைதரபாத் பிரியாணி கூட காம்போ போனா அத விட சூப்பரா இருக்கு
ம் ம்
அப்ற அது கூட மையனஸ் அப்ற மின்ட்டு சட்னி எல்லா பண்ணுவே
னி அதோட அந்த ஸ்மோக்கி கிரில் கூடயே வந்து இந்த சட்னி ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா தா இருக்கு கிரீன் கிரீன் சட்னி ரெட் கலர் அதல்லா மே நல்லாருக்கு மையனஸ் வச்சாலு சூப்பரா இருக்குல்ல
ம் நா எல்லாமே வீட்லயே பண்ணுவே
ம் வெரி குட் நா மையனஸ் எல்லா பண்ண மாட்டே ஒர் டைம் பண்ணிருக்கே ந
ம் நா ஆயில் மையனஸ் பண்ண மாட்டே மில்க் மையனஸ் பண்ணுவே அது நல்லாரு
ஓ நாங்க அ இந்த முட்ட அதெல்லா சேக்கா ம் இந்த ஆயிலு அப்றோ பச்ச முட்டையா சேக்காம வேக வச்சு அத எடுத்து
அதுக்கே ஆயில் ஊத்துனீங்க? ஆஹா பச்ச முட்டைக்கு தா ஆயில் ஊத்
அதா அதா அதுக்கு வந்து ஆயில் ஊத்தாம தா சொல்றே நானு ம் இந்த பச்சை முட்டையா இருக்கும் மோதுதான ஆயில் ஊத்தி அத அடிச்சு பண்ணுவாங்க கடைலெல்லா இப்ப வந்து நாங்கந்து வேக வச்சு அதுல ஒரு பூண்டு ஒரு மெள கு அந்த மாரி போட்டுட்டு அ நல்லா மிக்ஸிலயே நல்லா ஓட்டி அதே நல்லாருக்கு டேஸ்ட்டு தம்பிக்கு வேணுனா அதுல சுகர் லைட்டா ஆட் பண்ணி குடுப்பே
ம் ம் நல்லாருக்குமா
ம் சூப்பராருக்கு அவ கொஞ்ச ஸ்வீட்டா இருந்துச்சுனா அவ சாப்டுவா அ ப்றொ அவுங்க அப்பா வந்து கொஞ்சோ அவருக்கு ஸ்வீட்னஸ்லா அவ்ளோ புடிக்காது அதுனால கொஞ்சோ சிக்கனே வந்து காரமா பண்ணி குடுத்தா அவர் சாப்ட்டுக்வாரு அதுனால இப்டியே போகு மோஸ்ட்லி சில்லி பிரியாணி அப்றொ மீன் ஃப்ரை இது ஜாஸ்தியா போவு
எனக்கு மட்டன் பிரியாணி சாப்புன்னு போல இருக்கு எனக்கு மட்டன் பிரியாணி சாப்புன்
நெஜமாதா அது வந்து நம்ம சொல்ல சொல்ல அப்பிடிதா ஆகு
டயம் முடிஞ்ர்சி ம் நெக்ஸ்ட் கால்ல பாக்கலாம் அஜ்ஜி
யா